அ காலையிலயே ஃபோனு வேலையெல்லா முடிஞ்சுதுங்களா
ம் வேலையெல்லா முடிச்சாச்சுங்க எல்லாத்தையு அனுப்சாச்சு
ஓ சேரி சேரி
செரி அதா பேசியே ரொம்வயஃஇக நாளாச்சுந்தா கால் பண்ணங்க
சேரி சேரி சேரிங்க வீட்ல எல்லா நல்லா இருக்காங்ளா
எல்லாரு நல்லா இருக்காங்க நீங்க நல்லா இருக்கீஙளா
ம் நல்லா இருக்கிறாங்க அப்றோம் என்ன சமையல் என்ன சமச்சீங்க
நாங்கங்ளா நாங்க பருப்பு கீர ரசம் கூட்டு ராகி தோச
ஓ செரி செரி இத்தனையு பண்ணிட்டீங்ளா
ஆமாங்க அப்றோ காலையில டிஃபன் வேணுமுல்லங்க ஏதோ ஒன்று வேணோ சாப்பாடே சாப்ட்டு போறோன்னா கஷ்டப்படுவாங்க அதனால கொழம்பு ஒரே கொழம்பா வச்சுறதுங்க மாவு மட்டு வச்சுக்கிறது எக்ஸ்ட்ரா தோச ஊத்தி குடுத்துருவோ
ஓ செரி அந்த கீரைன்னு சொல்லும் போது தா ஞாபகோ வருதுங்க கீரைய வந்து பருப்புல போட்டுதான இப்ப நீங்க சொன்னீங்க
ஆமாங்க பருப்புல போட்டுதா பண்
ஆனா பருப்பே போடாம சும்மாவே மிக்சியில அடிச்சு ஒரு டிஷ் பண்ணுவீங்ளே ஞாபகருக்குங்ளா
பருப்பே போடாமீங்ளா அது சூப்புங்க
சூப்பு கெடையாதுங்க முன்னாடி பண்ணிட்டுருந்தீங்க இப்ப இது உங்களுக்கு நியாபகோ இருக்கான்னு தெரியல ம் பருப்பே போடாமேங்க சும்மா அத வந்து வேக வச்சு எல்லாமே ஆஸ் எப்பவும் போலவுதா போடுறதுங்க பருப்பு மட்டு போடலைன்னு வைங்ளே அத வந்து மிக்சில அடிச்சிருவாங்க
கரெக்ட் கரெக்டுங்க சேரி சேரிங்க எனக் புரிஞ்சுது அது வந்துங்க அது எல்லாத்துக்கு புடிக்காது ஆமாங்க அது புடிக்கிறது இல்லௌங்க நம்ம ஆஃபீஸ் கொண்டு போறதுக்குலா நம்ம கொண்டு போய்க்லா கொழந்தைளுக் புடிக்கிறது இல்ல
ம் ம்
அதனால தா பருப்பு போட்டு செஞ்சுட்டோன்னா ஸ் டிஃபனுக்கு கொண்டு போய்க்வாங்க
ம் ம் ம் அது நா சொன்ன மாரி தான் ங்க எல்லாம் எப்பவும் போல எல்லாமே போட்டுட்டு பருப்பு மட்டு ஊத்தாம மிக்சில அடிக்
ஆமாங்க ஆமாங்க எல்லாமே வேத்தாமங்க அது கொஞ்சொ நேரோ வெந்தாலே போதி இது பருப்பு வேகற நேரோ வரைக்கு விடணு அது கொஞ்சொ சீக்கிரமா ஆயிரு சும்மா ஆனியன் பச்ச மொளகா
ம்
இதெல்லாம் போட்டு சீரகம் மல்லி கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு ப அந்த கீரையும் வேக வச்சுட்டு கொஞ்சமா தண்ணி அந்த கீர எவ்ளோ போட்றோமோ அது வேகறதுக்கு மட்டு கொஞ்சொ தண்ணி ஊத்துனா போதுங்க அப்பறோ அத ஆற வச்சு மிக்சில அடி ஒன்னா ரெண்டு அடிக்கன் ரொம்ப நைசா அரைச்சிர
ம் ம் ஆனா அது டேஸ்ட்டா இருக்குங்க நா சாப்ட்டுருக்கேன்ல ரொம்ப டேஸ்ட்டா இருக்கு நல்லாதா இருக்கு ம்
என்ன பண்றதுங்க பசங்களுக்கு புடிச்ச மாரிதானா சமைக்கணும் நம்ளு கொஞ்சொ மாத்திக்கணு
ஆமாங்க அவங்க எ அதாவ்து நம்ம என்ன செய்றமோ அத அவங்க சாப்ட்டா போது இல்லைங்ளா அவங்க என்ன சாப் புறாங்களோ அத மட்டு செஞ்சாலே பரவால்ல என்ன
நம் மட்டு சாப்றத பாத்தோம்னா அப்றோ அவங்க சாப்ட மாட்டாங்கல்ல கீர எடுத்துக்க மாட்டாங்க
ஆனா நீங்க வீட்ல இருக்கும்போது அந்த மாரி செஞ்சி குடுங்க எதாவ்து ஒரு நாள் அது நல்லாதானே இருக் கும் மறந்துட்டீங்க நீங்களே செய்யருக்கு
ஆமாங்க நீங்கதா நியாவப்படுத்திருக்கீங்க
ஆமாங்க ம்
அப்றோ உங்க வீட்ல என்ன சமையல்
நாங்ளா எனக் கொஞ்சொ ஹெல்த் இஷ்யூஸ்ங்க காலைல பெருசா சமைக்க முடில இன்னைக்கு வெறு ரசம் மட்டுந்தாங்க வச்சே ரசமு அவரக்கா பொரியல் பண்ணிட்டுங்க குதிரவாலி அரிசில தோச சுட்டு குடுத்தங்க
குதிரவாலி தோசைங்ளா
ஆமாங்க நீங்க ராகி தோச செஞ்சேன் சொன்னீங்க
ராகி தோச அடிக்கடி செய்வேங்க குதுரவாலில நாங்க சாப்பாடு வைப்போ தோச ச அதிகமா செஞ்சது இல்லைங்க பொங்கல் அப்டின் வெப்போ கன்ச அது மாரி சாப்பாடு வச்சிருவோ
செரி செரி செரிங்க ஆன் இது நா கிரைண்டர்லல்லா அரைக்க முடியாதுங்க மிக்சிலே அரச்சிக்குவே என்னனா நேத்து என்னப் இப்ப ந ரெண்டு டம்ளர் இட்லி அரிசி போட்டேங்க ஒரு டம்ளர் ஃபுல்லா குதிரவாளி அரிசி போட்டேங்க
செரிங்க ஓ அரிசி மிக்ஸ் பண்ணிட்டீங்களா
ஆம ஆமாங்க வெறுமுனை போட்டாலுமே கொஞ்சோ வர வரேன்னு இருக்கிற மாறி இருக்கும்ங்க அது
இல்ல உளுந்து மாவு அதிகமா போட்டு பாருங்க
புல் அன் புல் குதிரவாளி அரிசியாவே போறதுக்கு பசங்களுக்கு பிடிக்குமா என்னன்னு தெரியலீங்க அதனால இட்லி அரிசி கலந்துக்கிறது
செரி செரிங்க
அ மூணு டம்ளர் கலவா அதுக்கு தகுந்த மாதிரி உளுந்து வெந்தயம் போடுங்க அ வச்சுக்கறது
ஓ செரி செரிங்க நல்லா இருந்துச்சிங்களா தோச
நல்லாதா இருந்துச்சுங்க நீங்க கீரையில இந்த மாரி பருப்பு கடையறேன்னு சொல்றீங்க இல்லையா அந்த டைம்ல குதிரவாளி அரிசியில வந்து ஒயிட் ரைஸ் இந்த வெறு சாப்பாடு வச்சுட்டீங்கன்னு வைங்க ரெண்டு காம்பினேஷனு சூப்பரா இருக்குங்க ஆளுக்கு ஒவ்வொரு கரண்டி வச்சு சாப்ட்டுக்கலா
ஆமாங்க இது என்னன்னா ஒயிட் ரைஸோட இது வந்து மத்த சாப்பாடு வச்சுன்னச்ச கம் வரகரிசி குதிரைவாலி இதல்லா வச்சுச்வச்கோங்களே என்ன சொல்றது இந்த சாப்பாடு மாதிரி கொழம்புக்கு அதுக்கு ஒட்டுறது இல்லைங்க சூடா சாப்ட்டுக்கலா ஆனா ஆறிச்சுன்னா வச்சுக்கோங்க சாப்டுறதுக்கு இதா இருக்கு ரசம் நல்லா இருக்கு
அதனாலதா என்னன்னா வீட் அதனாலதா வீட்டுல இருக்கு போது இப்ப நீங்க ஒரு நாலு டம்ளர் ஒயிட் ரைஸ் வைக்கிறீங்கன்னு வைங்களே அதுக்கு பதிலா ரெண்டு டம்ளர் ஒயிட் ரைஸ் வச்சுடுங்க அ இதுல வந்து ரெண்டு டம்ளர் இ துல போட்டுக்கணுங்க இதுல வந்து ஆளுக்கு ஒவ்வொரு கரண்டி ஃபஸ்ட் சாப்ட்டுட்டுங்க ரெண்டாவது ஒயிட் ரைஸ் வச்சு சாப்ட்டுக்கலா இது ஒரு ஒடம்புக்கு நல்லதுன்னு நெனச்சிட்டு தி சாப்டணு அவ்வளோதா டேஸ்ட்டுக்குன்னு சாப்டாம அப்டி டெய்லி வந்து அப்டிய ஒரு நாள் வுட்டு ஒரு நாளவது அப்டி குடுத்து பழக்கிக்கலா
சேரி சேரிங்க
ம்ம்
நாங்க என்ன பண்ணறதுனா சாப்பாடு வெச்சுங்க தேங்கா பால் இருக்குது இல்லீங்களா
ஆமா
தேங்காய் பால் அடிச்சிங்க அந்த தேங்காய் பால் வந்து அதிகமா கொதிக்க வைக்காமீங்க அடிச்சி நல்லா வடிச்சி வச்சுக்கிறதுங்க ஒரு பாத்திரத்தில இந்த சாப்பாடு செஞ்சு எறக்கி வச்சுட்டுங்க அதுக்குள்ள ஊத்திகிறதுங்க
ம் ம்ம்
இப்ப சாப்பிடடுறாங்கன்னா அது அளவா கலக்கிகிறது மறுபடி கொஞ்ச நேர கழிச்சி சாப்படுறாங்கன்னா அந்த பால அப்டியே கலக்கிக்கிறது சூடு பண்றது இல்லைங்க பால
சேரி சேரிங்க ம் ம் ம்
அது ஒரு டேஸ்ட் அந்த தேங்காய் பால் ஸ்மெல்லுக்கு கொழந்தைங்க சாப்ட்டுக்குறாங்க
ஓகே ஓகே ம்
ம்ம் பால் குடிச்ச மாரிமாச்சு சாப்பாடு சாப்ட்ட மாரி அப்டினு ஒரு இதா பண்ணி பண்ணி தர்றதுக்கு என்ன பண்ணண்றது இப்டியே அந்த சாப்ப சாப்பாடல்லா சாப்ட வைக்கணுமேனு
அப்ப நீங்க தேங்கா பால் செய்யறீங்க இல்லீங்களா அதுக்கு எத்தன அரைமுடி தேங்காய் போடுவீங்களா இல்ல புல் தேங்காயு போட்டுருவிகீங்களா
இன்னு நமக்கு பால் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டா போது இப்ப நம்ம சும்மா ஈவ்னிங் டைம்ல குடிக்றோனு வைங்க பால் அதிகமா வேணு பாலு ஒவ்வொருத்தர் ஒவ்வொருத்த ஒன்ற டம்ளர் குடிப்பாங்க அது தகுந்த மாதிரி நெறையா ஒரு போட் க்கலா ஒன்ற காய் போட்டுக்லா இப்ப சும்மா அந்த சா இதுக்குள்ள சாப்பாட்டுக்குள்ள கலக்குறாதின்ச்சினா அர மூடி போட்டம்னாலே போது அது லிக்விட் மாரி ஊத்திட்டு அதுல ஏற்கனவே நம்ம வெந்துரு மில்லிங்களா அதுல தண்ணி இருக்கு நம்ம வடிக்கிறதில்ல அது கூட இந்த தேங்கா பால ஊத்தும்போது அளவா போட்டா போது
ஓ சேரி சேரி சேரி இந்த இடியாப்போ இருக்குல்லிங்களா ஆ நீங்க செய்யறீங்க தானே சொந்தக மாரிங்க
ஆமா ஆமாங்க பண்ணுவோ
இது நம்ம இன்ஸ்டன்டாவே அரிசிய ஊற வச்சு அரச்சுக்கறதுங்களா
ஆமாங்க எப்டின்னா அது வந்து அரைச்சு வச்சுக்கலாங்க ஆல்ரெடி அரைச்சி வச்சிக்லா மிஷின்ல குடுத்து நாங்க செஞ்சி பாத்தோ எல்லாரு சொல்கிறாங்கன்ட்டு யாரா சொன்னாங்க கெஸ்ட்டு அவங்க சொன்னாங்கன்னு அரைச்சு வச்சிருந்தோ அதுல நல்லாவே வரமாட்டேங்குதுங்க
ஓஹோ சேரி சேரி
அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா அப்பப்ப அரைச்சிங்க பண்ணிட்டோம்னா நல்லா இருக்குதுங்க என்னெல்லா வேல ஜாஸ்தி தா இருந்தாலு
வந்து கிரைண்டர்ல அரைச்சி பண்ணும் போது என்ன ஆகும்னா அத வெ எண்ணெயில போட்டு கொஞ்சோ வணக்கணு இல்லீங்க ஆனா நம்ம பொடிப்பண்ணி வச்சுட்டோனா சுடுதண்ணி போட்டு லைட்டா
ஆ செஞ்சிக்கலா ஆமாங்க சுடுதண்ணி போட்டுங்க இட்லி பாத்திரத்தில வச்சிட்டுங்க ஸ்டீமில் வேக வச்சுட்டம்னா அதுக்கப்புறோ எடுத்து புழிஞ்சிக்லா
அதாது அந்த கொழக்கட்டையாட்டோ வெச்சு
ஆமாங்க ஆமாமாங்க அது அந்தளவுக்கு வர்றது இல்லங்க இது மாரி வர்றது இல்ல
சரிங்க சரிங்க அப்றோ எல்லைங்க நாங்களு அந்த சந்தக பாக்கெட்டு வாங்கிறதுங்க அது நல்லா காஸ் சொன்னமாரி இது நம்ம போட்டு அரைச்சிட்டம்னா இல்ல நம்ம கொஞ்சோ வேல ஜாஸ்தி அந்த பக்குவ நம்ளுக்கு வந்துட்டா பரவாயில்லிங்க அதுக்கு தா வந்து அந்த மிஷினு என்ங்கிட்ட இல்லைங்க அப்றோ அதுக்கெல்லா கூட ஒரு ஆள் சப் போட்டுருலாம் அதையெல்லா பண்ண முடியாதுங்க நா எப்டி இந்த முறுக்கு புழியற்து இருக்குலங்க அதுல அந்த நெறையா ஹோல்ஸ் இருக்கும்லங்க அதுல வச்சு நா ட்ரை பண்ணியிருக்கே அது கொஞ்சோ பெருசு பெருசா வருதுங்க அப்புறோ இவுங்க்ளுக்கு புடிக்க மாட்டேங்குதுங்க
அது பெருசு பெருசா வருங்க இல்ல சொல்லுங்க மெஷின் வேணா நம்ம வீட்டுல ஒன்னு இருக் குது எக்ஸ்ட்ராதா இருக்குது நீங்க பண்ற மாரி இருந்துச்சின்னா எடுத்துட்டு போங்க அது சும்மாதான்ட்ருக்குது எடுத்துட்டு போய் நீங்க பண்ணி பாருங்க கொழந்தைகளுக்கு புடிக்கு
அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து பண்ண முடியுமானு தெரியலீங்க ட்ரை பண்ணனு வீட்டுல கொஞ்சோ பச்சரிசி இருந்துச்சுங்களா இப்பதா வாங்குச்சு எனக்கு வந்து அது என்ன எதாது பண்ணலாமே அப்டின்னு யோசனே எல்லாருமே பெய் பெய் அரைச்சுட்டு வராங்க்ளா ஆ ச நம்மளு போக அந்த மிஷின் பக்கமே போறது இல்லங்க மாவரிக்கிற மிஷின் பக்கமே சரி எதாது நம்ளு அந்த பச்சரிசியில ஏதாது பண்லாமா அப்டின்னு ஒரு யோசனையா இருந்துது இந்த கொழா பூட்டு வந்து எனக்கு ரொம்ப புடிக்குங்க இவங்களுக்கெல்லா பெருசா புடிக்றது இல்ல
செரிங்க
அதுமே போனான் போய் அரச்சிட் வந்துர்லாங்க அது எப்புடி பண்றதுன் தெரிய்லீங்கனா
கொழாப்புட்டு மிஷின் வெச்சுருக்குற நாங்க வெச்சுருக்குறோ பசங்ளுக்கு எங் பையங்ளுக்கு ரொம்ப புடிக்குங்க ரெண்டு பேத்துக்கு ஆனா எனக் புடிக்கிறத் இல்லைங்கோ உங்க வீட்ல உங்களுக் புடிக்கு எங்க வீட்ல எனக் புடிக்காது
எனக் டெய்லியுமே குடுத்தாலு சாப்புடுவ எனக் அது ரொம்ப புடிக்கு கரும்பு சக்கர வச்சு சாப்ட்டம்னா சூப்பரா இருக்குங்க தேங்கா கொஞ்ச போட்டு கரும்பு சக்கர வச்சு சாப் டோனா அவ சம டேஸ்ட்டா இருக்குங்க
செரி செரிங்க சரி பாக்லா ஒரு நாளைக் செய்வோ எல்லா சேந்து
ஆமாங்க அதுல பாத்தீங் னா பச்சரிசிங்கிற்த தாண்டி கோதுமை மாவுலியு பண்லாங்க ராகி மாவு லியு பண்லா
எதுங்கா ஃபுக் ஒ புட்டுங் இந்த கொழா புட்டுங்ளா
ராகி புட்டு கோதுமை புட் டு அப்டின் சொல்லிட்டீங்க அ டெய்லி அத வந்து ரொம்ப ஆவில வேக விட்டத்னால இதுஸ் ஜாஸ்திங்க அதுக்கு ம் சத்து ஜாஸ்தி அதுல கேஸ் ஸ்புல் எல்லா எது வராது ரொம்ப நல்லது
செரி ஓ செரி செரிங்க அது ஸ்வீட் போற்ற ட்றங்ளா தேங்கா பூ இனிப்பு அது கூட சுகரு கலக்குறமா அதனால் எனக் புடிக்க மாட்டேங்கிதுங்க காரம்னா சாப்ட்டுக்குவோ
ஆனா தேங்கா வந்து ரொம்ப நல் இப்ப நீங்க தேங்கா பால் வந்து குடிக்கீறிங்ளா அது எவ்ளோ ஹெல்த் தியா இருக்கற்துனால வந்து அத நீங்க ப்ரிஃவேர் பண்றீங்க அதேமாரி தா இதுவு தேங்கா வந்து ரொம்ப நல்லதுங்க அதுல வந்து குட் பேட் வந்து இருக்குங்க ஒடம்புக்கு தேவையானதுல்லா இருக்கு
செரிங்க
அதனால அது கொழா புட்டு வந்து ஈஸியா டைஜஸ்ட் ஆகுற விஷ்யங்க அதுனால் நல்லத்தா நீங்க செஞ்சு பாருங்க
சுகரல்லாம்‌ ஒன்னும் ஆயிலிங்களா இப்போ தேங்கா அதிகமாக எடுத்துக்கிட்டே இருந்தம்னா சுகர் கன்டென் இதாகாதுங்ளா
அப்புடி எல்லா இல்லிங்க தேங்கா வந்து நார்மலா நல்ல பொருள் தா அதுல கெடுதல் எல்லா ஒன்னுமே இல்ல இந்த ஒரு டைலாக் ஒன்னு இருக்குங்க போ ஒர்த்தங்க வந்து சா எறக்குறக்கு ரெடியா இருக்குறாங்கன்னு வெச்சுக்கோங்ளே அந்த ஸ்டேஜில இருக்குறாங்கன் வெச்சுக்கோங்க பால் ஊத்துறாங்க இல்லைங்ளா அதுக்கு பதிலாங்க இது வந்து பாக்கெட் பால் ஊத்துறது இல்லைங்க அதுக்கு முன்னாடி இருந்த பழக்கு என்னனா தேங்கா பால் தா குடுக்றாங்ளாமா அங்க அப்டி குடுத்தா அவுங்க எந்துரிச்சே உக்காந்துற அளவுக்கு அவுங்க ஸ்ட்ராங் ஆயிருவாங்ளாமங்க
ஓஹோ இப்டி எல்லா இருக்குதுங்ளா
ஆக்சுவலா அது தேங்கா பால் தா அப்டி குடுக்கிறது பழக்கங்க அது நாலடைவுள மாட்டு பால அப்டி மாரி மாரி இப்ப பாக்கெட் பால குடுத்து சீக்கிரமா சாகடிச்சிறாங்க அதுதா ஆ அத்னால தேங்கா பால்க்கு வந்து அவ்ளோ நல்ல சத்துருக்குங்க
சேரி சேரி பண்ணி பாக்குறங்க
ம் எதுனாலு லே அளவுக்கு மீறினால்தல் அமிர்தம் இல்லைங்ளா அவ அளவா சாப்ட்டுக்கங்க ம் செஞ்சு பாத்துட் சொல்லுங்க
அ ஓகேங்க பாக்லாங்க
ஓகேங்க சேரிங்க கொஞ்ச வேலருக்குங்க
அ செரிங்க பாய்ங்க அ பாய்ங்க